மா ஹலோ ஆ கேக்குதா ரபம்மா என்ன பண்ற
நானா ரெண்டு பிள்ளையிலு விலாட பேய்ட்ச்சு இங்கன ஒக் சல்ல ஒக்காந்து காத்து வாங்கிட்டுருக் கே பே காத்து இருக்கே அதுக்குன்னு நா என்மோ வான ண்டு
என்ன புரில ஒரு மாறி ல ஆ ஆடி மாசோ காத்தடிச் ஆடி மாச காத்தடிச்சா அம்மிக்கல்லும் நகருனு சும்மையா சொல்லிருக்காங்க
ம் அப் பின்ன வண்டி நவளாது அம்மி கல்லே நவளுதனக்கி வண்டி தள்ளாடாதடி.
அர்பமா இப்போ ஒரு ஸ்டோரிய கேளு நா வந்து ஏணி படில ஏறி உட்காந்தாச்சு
அ
உக்காந்துட்டு போன் பேஸ். திதர்னே ஒரு ஃபிரெண்டு் கால் பண்ணியிந்தா அ ஃபிரெண்டு் கால் பண்ணியிந்தா. பேசிட்டு இருந்தேனு வையை ஏன் பேசிட்டு இருக்க திடீர்னு ரெண்டு வயர் தட். ச்சேய்தீ பொரியா மேல வந்தே விழுந்திட்டுரு.
ஆ
எம்மா எம்மா எம்மாங்கிறேன் சாரிலாம் லைட்டா டாட்டாட்டா ஓட்ட விழுந்துட்டுருக்கு
அ
அப்படியே தீப்பொறி வந்து மேல விழுந்துட்டு நல்ல வேலை கையில படாம சேரியோட போச்சு மூண்டாட்டு அப்டி கர கர கர கர்ண அடிச்சுது அரபமா
ஒன்னேமா மாடி பூச்சன்னா
மாடியே இல்ல அந்த படி கீழ் படில உட்காந்துருந்தேன் வரண்டால அங்க ஏனி படி போதுல அதுல
ருதான் இங்க காத்துல கரண்டே கொப்பம் ஒயிராடி ஒயிராடி கரண்டு கட்டாயி கட்டாயி வருது
ஆ.
காத்து அப்டில ஆடுது பேய் காத்து.
அ அ கப்ப கப்பன்னு வந்துட்டு.
இதுதான் ஆடி மாசம் காது அடிக்குது.
ஆடி மாசம் காத்தடிச்சா அம்மிக்கல்லும் பறக்குங்கிற கதைல எங்க வீட்ல மரமே. கீழ வரைக்கும் டச் ஆகிட்டு வர்ர அளவுக்கு இருக்கு மாமரம்.
ஏ உளுந்தா உழுந்துட்டு போது இந்த சங்கிதா புள்ள பாத். இல்ல ஆதி மாசம் காத்துல அது அடிச்சாலும் அடிக்குது மாங்காய்லாம் உதுந்துந்து கீழ விழுது.
ஒரு டிவி ஸ்டாண்ட நரச்சு வச்சுருக்கப்போ.
அது யாராது வந்தா குடுத்து தல்ல சொல்லு.
அப்டிதா பண்ணிட்ருக்கா யாராவது வந்தாங்கன்னா ரெண்ட் ரெண்டா கொடுப். பா இந்த பசங்களே நறய பேர் வர்றானுங்கக பாபோம்.
சாய் மரத்த வச்சுக்கிட்டு அந்த காச வச்சு நம என்னாடி பண்ண போறோம்.
அப்ப நீ அம்பானி ஆனமருதான்
அம்பானி.
அதுக்குன்னு அப்ப எனக்கு ஒரு ரெண்டு மாங்கா கொண்டுவா.
அத ஆஞ்சுட்டு போ.
ஆஞ்ச்சுட்டுலா வரமாட்டேன் நீ சங்கி மாட்ட அழக்கா ரெண்டு மாங்கா எடுத்துட்டு வா
அட கோட்டிக்காரி இவ்ளோ ஆசைய வச்சுட்டுதான் எடுக்காம போறியோ ஒப்பாம.
சி சி சி சுந்தராச்சி என்ங்கிது.
அப்ப நா எடுத்துட்டு வந்தா தெரியாது நா கொண்டு வரேன் நாளைக்கு பையில போட்டு கொண்டுவரேன்.
நீர்ற வ நா எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோயை அங்க இருந்து ஒரு வாரம் காச்சு பூச்சு காச்.
ஆமா ம் ம்
அந்தனைக்கு நீ ஒர் பக்கம் முறுக்குவ அது ஒரு பக்கம் முறுக்கும். ரெண்டு பேருக்கும் நடுவுல நானு சங்கி நின்னு முழிச்சுக்கிட்டு நிக்கணும் அது எதுக்.
ஓ அ அதுக்குதான் நீ வேண்டான்ட்டு போயிட்ட
எ ஸ் உஷாரா இருக்கணுண்டி.
ம் பரவாயில நீ தெளிவாதான் இருக்க.
இப்போ ஒ சுந்தராட்சிக்கு முடியெல்லாம் நெரச்சிருக்குடி.
ரொம்ப நரச்சு போயிட்டாடி நானே பாத்தேன் எதுக்கு இப்டி போயிட்.
எப்டி தெரியும்மா பாத்தே உனக்காண்டி வெயிட் பண்ணபாரு மத்தியானோ
ஆமா
ஆமா ஒரே தெரிஞ்ச நாளே சோ மதர்சாக்கு எதித்தாப்ல இந்த கறிகட அண்ணா அப் ஆப்போசிட்ல போயிட்ருந்தாங்க அங்க இங்க எதுக்குமா நிக்க வண்டி எதுவு பிரச்சனையா அப்டிண்டு இல்ல நா இங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வன்டே அவ வந்துட்ருக் ஆ டவுட் கொஞ்ச அந்த அண்ணணு போ
சொல்லுமா
சுந்தராஜி வத்துக்கோ அந்த கதவு தொறக்கல கேட்டுக்குள்ளுன்னு
ஆ எட்டி எட்டி பாத்துட்ருந்து
சேம்பு தேய்ச்சு குளிச்சிருக்கும் போல வெள்ள வெள்ளனு இருக்குது முடி இப்டி பறந்தா ஐய்யய்யய்யோ யவன்ட சிரிக்கிறது மறுபடியு போனடிச்ச
ஆ
இத்திர ஹல்ப் பீலிஸ்
நா சங்கிதம்மாவ என்ன தெரியுமா பண்ணே அந்த டைமிங்ல ரயில்வே கேட்ல ஒரு ஓரமா அந்த பழக்கடலா இருக்கு தெரியுமா ரயில்வே கேட் டு அடைச்சு ஃபல்ல பிளாக்காகி நிக்குது எங்க அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல ஒன்னு ஒன்னு இடிச் சி வண்டி ஒரே ராவுண்டா
பாரு இதுல்லா விக்காங்கல்ல அந்த தெருக்குள்ளோடி நீ கூட்டிப்போவல்ல அந்த தெருக்குள்ளோடிதா வண்டிகள் ஜாஸ்தி வந்தது
ஆ நா அப்டி கூட கூட்டி போல இவள வந்து இப்டி கூட்டு வந்த பாத்துக்கோ
நீ சொன்னல ரோடு எதோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கத்தா ரோடு பிரச்சனை போல
ஆ
கொஞ்ச திருப்பி விட்டா பைக்கு காரு ஆட்டோல்லா இந்த பக்கோ கும்பலா வந்தது நா அப்ப நெனைச்சே அங்க எதுவு தோண்டி போட்டுறுப்பா போல
இல்ல இல்ல எ நான்தா சொல்றேன்ல அரபமா என்னியே ஒரு கார்கார அடிச்சுட்டா நல்ல வேல வண்டிக்கு சேத இல்லப்போ
ஆ காத்து நேரம்லாடி அவனுளுக்கே பேலன்ஸ் கெடைக்காது
ஆ எம்மா இன்னைக்கு இவ்ளவு சொல்ற அரபமா நா வந்து நைன்டிவ் ஓரு
என்னது
ஆ வண்டி ஸ்பீடு
சர்தா அவ்வளோ ஸ்பீட்ல போய்ருக்கே
ஒன் அவர் பெர்மிஷன் லீவ் விட்ருக்கே
எனக்கே ரோட்ல வரும்போ காத்துல நல்லா காத்தடிக்கும்போ வண்டியோடு என்ன சரிக் கிதுடி அந்த நேர ஸ்லோ பண்ணிருதே ஒரு சமய முடியாத பச்சதுக்கு நின்றுருவே
அது நீ கொஞ்ச வெயிட்டாருந்து
அதுக்கப்பறோ ரெண்டாவது
நீ என்ன பண் முன்னாடியில உக்காரக் கூடாது அரபமா பிரண்ட்ல உக்காந்தன்வையே அப்டி தள்ளு நீ கொஞ்சோ பின்னாடி கொஞ்ச நல்லா கெத்த இப்டி முதுகெழும்புத் து வச்சு கொஞ்ச தள்ளி உக்காந்தானு வையே
தள்ளி போய் உக்கார்தண்டி ஒரு ஸ்பீடு பிரேக் யாராவு முன்னாடி வந்துருது மறுபடி தள்ளி இடுப் பிரேக்யாரவு முன்னாடி வந்துருதே.
ஆ அது எல்லார்க்குள்ள ப்ராப்ளம் தா.
ஆ ஸ்
ஆனா நா வந்து ஆளு கொஞ்சோ வெயிட்டா இருக்கதுனால வண்டி எனக்கு தகுந்த மாரி இருக்கதுனால் நா உழ மாட்டே.
ஆ இது எனக் காலு எத்தலல்ல.
ஆ டியோ வந் து எனக்கே கால் எட்டாது. டியோ வந்து என
ஆ ஓ வண்டியநாச்சு எனக்கே காலு எத்து ரெண்டு காலயு சப்பயாட்டு கீழ வெச்சுருத்தனே.
ஆ
அதுனால வா இ இதுல வந்து நா காலு வந்து ஒரு மாரி சரிச்சாக்குல தா வெக்க வேண்டியதாருக்கு.
ஆ ஏ வண்டிலா உனக்கு வந்து கா வண்டி வந்து ஹைட்டு கெடையாது அர்பமா ஏக்டிவா வந்து ஷாட்டு டியோ வந்து ஒனக்கு கொஞ்சோ பெருசு. அது வந்து பசங்களு குனு படைக்கப்பட்ட ஒரு ஸ்கூட்டி. கீர் பைக் இல்லாம டியோ கொண்டு வந்துருக்காங்க. அது பசங்க ஓட்னாதா கொஞ்சோ நல்லா இருக்கு. அதுக்குனு ஒரு மரியாத உண்டு. அதுக்குனு
வண்டி நா ஏக்சுலி செரி அவனு ஓட்டிக்கிடுவானேன் சொல்லிட்டு தா எதோ எப்டியோ ஓட்டி பழவியாச்சு இப்ப இந்த சீட்டுக்கு தா வண்டி கவ ர்க்குதா அந்த சீட் கவரு கட பூட்டி கெடக்குது.
நா என்ன நெனக்கிறன்னா நீ பேசமா அந்த சீட்ட மட்டு எடுத்துட்டு ஒரிஜினல் சீட்டோட உட்ருன் நெனக்கிறே. ஹைட்டு கட்டையா இருக்கு ஒனக்கு. ஹைட்டு ஏறி போய் நிக்காது. நீ போடவே வேண்டா சீட்ட. அது கொஞ் ஓர் த அத ஒரு மூன் நாள் ஓட்டி பாரு. அது ஒனக் புடுச்சுருந்தா அப்டியே மெய்ன்டன் பண்ணிக்கோ. இல்லன்னா நீ
பாக்கணு கடைக்கான்னு இல்லியா அந்த சீ ட்ட கழ்ட்டி விடணு. எனக்கு கொதர்னாப்ல இருக்குது.
ஆ அனமா அது ரொம்பொ வண்டியே கூர கெடுக்கு பழய வண்டி மாரி. நா எதுக்காக அத சொல்றன் பாறே. அந்த சீட்டுக்குள்ள ஒரு ஸ்பான்ச் மாரி குடுத்துருக்கா
எனக்கே சீட்டு கொஞ்சோ கொறஞ்சாப்ல இருக்து.
நா சொல்றது கவுனியே ஒருஸ்பி ஒர்ல ஒரு ஸ்பான்ச்சு மாரி கொஞ்சோ வெயிட்டா குடுத்துர்க்காங்களா?
ஆமா ஒரு ஆரஞ்ச் கல
ஆ அது ஒனக்கு ஒரு லேயர் வந்து கூட்டி காட்டுது. நீ அது இல்லாம ஓட்டிப்பார். ஆ அது இல்லாம ஓட்டிப்பாரு ஒனக்கு ஒரு இன்சு கம்மியாகு. ஆனா அந்த ஒரிஜினல் அறவோ
இப்பதா கொண்டு போய் அந்த ரெண்டாது
ஆ ஒரிஜினல் இத மாத்தவே கூடாது அரபமா. அந்த ஒரிஜினால்ட்டிலியே ஓடிட்னு வெய்யே
மாட்ருக்குது.
மேலயி கவர் போட கூடாதுங்கே.
ஆ
இங்க பாரு நானு ஒரு தப்பு பண்ணி போட்டே. இந்த ஃப்ரண்ட் லைட் அது பாட்ல எரியட்டுன் உட்ருக்கணு. அவய்ங்க்ட்ட குடுத்து அந்த ஃப்ரெண்ட மாத்துதன் மாத்துனனா அந்த லை ட்டு ஒரு மாரி வெளிய தள்ளிட்டே நிக்கும் பாத்துக்கோ அது எனக் ஒரு மாரி ஃபிட் ஆனாகாம எதோ தனியா நின்னு விழுந்துற மாரி
இத எடுத்திருங்கண்ணாண் சொன்னாதா எடுத்துருவானே.
ஆஹா அத திரும்ப அவ அவ்ளத்தையு களத்துவா ஃப்ரெண்ட்ல இருந்து எல்லாத்தியு. அதுக்கு தானே சொல்ற வண்டிக்கு வேலையே வரக்கூடாது ஒரு டைம் வந்துருச்சுனாலே அப்றோ அவ்ளோதா
பேட்ரி உட்காந்துரு பேட்ரி ஊதிறு
ஆ நா அதா அப்பாட அப்பவு ஏசீட்டு இருந்தே இப்ப அப்புடியே இருந்தா அந்த லுக்கு. அந்த லுக்கே நல்லா இருந்து ச்சீ ட்ரைவ் பண்ணது நம்ளுக்கு ஒரு இதா இருந்துச்சு அரபமா
ம்
இப்ப வந்து எனக்கு அந்த இது கடக்கெ மாட்டிங்குது.
சேரி. இனி ஆட்டுக்குட்டி எல்லா ஏறாது. அதா சங்கிதா பா ஒரு நாலு ஆட்டுக்குட்டி தா வித்தாச்சுல்ல.
நெறையா வித்தாச்சூ.
நாலு தன்னாடி இன்னக்கி வித்துச்சுன்டுனா
மூணு
மூணா மூணு கூட்டி தானே போய்ருக்கு. ஏதோ நெறைய வித்தாச்சுன்னு கேக்க
இருந்தாலு போய்ருச்சே
அது குட்டி போட போட நம்மோ வித்தறணுடி கொஞ்சோ வளந்தத அதுக்குன்னு நல்ல க்க கூடாது நெறையா இருந்துட்டுனாக்கியு உங்க யில ஏறவு வீட்டு உள்ள வரவு கையம் பியான்னு அவ வண்டிக்காரணு அடிச்சு போட்டுட்டு போறது
ஆ ஆ அதுவு கரெக்ட் தா
இப்ப நம் மூணுக்கு இது குடுத்தாச்சா அடுத்து ஏதாவது கூட்டி போடுகோ அது மூணு இது மறுபடியு பெருக்கும்
அஹ நீ குட்டி போட்ட பெருகு நெனைக்கிறியோ ரப்பமா அந்த சி இன்ன மாரி வளர்ந்து வந்தாதா நம்ம கைக்கு அதாவது எங்களுக்குல்லா ஒரு சடனா ஃபீரியடு என் என்ன நோய் வருதுன்னே தெரி சொல்ல முடியாது திடீர்னு ஆட்டுக்குட்டி ஒரு நோயின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு தா இருப்பாங்க நம்ம குட்டிக்கு பாத்தா அந்த நோய் வந்திருக்கு அது எப் ஆ எதாது ஒரு பீரியட்ல வந்து சொல்ல முடியாது காட்ஸ் கிரேஸ் இருந்தா அந்த ஒரு பீரியட்ல மிஞ்சு மிஞ்சு போனா ஒன்னு மிஞ்சோ சில நெரோ அந்த ஒன்
ஆனா போ போன ட்ரிப் ஓ சங்கிமாக் தொடர்ந்து ஆட்டுக்குட்டி எல்லா கொட்டுது தெரியுமா
ஆமா
ஒண்றுக்கெல்லா ஒண்ணு மூணு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஒண்ணுங்கற வதே இல்ல மூ குட்டி போட்ட ரெண்டு குட்டி போய் ஒரு குட்டி மட்டு ஐந்து நாட்டுக்கால நீ தொடச்சி வேஸ்ட்டு காத்து கொஞ்ச குறைஞ்சிரு அப்பற ரெண்டாவது நிதானமா தொடச்சுக்கலா
ஆக்சுவலி ஆடி மாச இன்னு வரவே இல்லல ரபா
ஆடி காழிவே போட்டுட்டா போத்தீஸ்ல மத்தா இதுலல்ல
அப்டி அர்வா ஃபர்ஸ்டே இந்த ஆடி கழிவுல போய் ரெண்டு சாரி எடுத்துட்டு வருமா ரூபா பிளீஸ்
போலா அ போலா ஆடி கழிவு எல்லா இப்போ போட்டுட்டானே
அதுதா சொல்றே ஆனா ஆடி ஆடி மாச போறந்துட்டான்னு நா கேக்குறே எனக்கு தெரியாதே
அதே அவங்க என்னா சங்கிமாக்கோ பெத்தாக்கோ தா தெரியு நமக்கு அந்த மாரிலா அந்த அளவுக்கு நா தமிழிச்சு கடையாது டி
ஆ ஜூன் ஜூலை ஆக்சுவலி ஜூன் ஜூலை காற்றேன்னு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா ஜூன் போனாள் ஜூலை காற்றே அப்டி சொல்டு வரும்ல
ஆன் அந்த மாதிரி
நான் டிவில பாத்தேன் போத்திஸ்ல ஆடி கழிவு எது போட்ருக்கான்
ஆம்மா மா ஆடிக் கழிவுக்கலாம் எல்லாரும் போயி ஆடிக் கழிவுல பறக்கிட்டு வந்துருவாங்க நான் பேச நம்ம என்ன தெரியுமா நெனைச்சிருக்கே இந்த ஆடி கழிவ ஒட்டி ஒரு பத்து சாரீ எடுப்போமான்னு நெனைச்சிருக்கே அனுபமா அப்பாட சொல்லியே
உனக்கு இந்த இது கெடு குடும்பத்துக்கு உங்க ஐயாட்ட சொல்லி எடுக்கணோம்னக்க அது நடக்காதா காரியோ
ஆ என்ன தெரியுமா ஏல ஆடி கழிவுலெல்லா பாத்தேன்னா ஒண்ணுத்துக்கு ஆவாத இத்த சேலையில பூரா தூக்கி போட்டுருப்பம்ல என்னல உனக்கு தெரியு
ஆமா அப்பட்டா இந்த இது டவுனுக்கு வேற ஃபோன் இருக்கோல்ல
ஆ
எனக்கு நம்ம அப்டி சுத்தி